ஹலோ தோழி கேக்குதா உங்களுக்கு வணக்கம் தோழியே ம் சரிங்க தோழி இன்னிக்கு வந்து தோழி இந்த இயற்கை மூலிகை வைத்தியம் சொல்லுவாங்கள தோழி அத பத்தி நா எனக்கு தெரிந்த தகவல் நா உங்களுக்கு சொல்ற உங்ளுக்கு தெர்ஞ்சத எனக் சொ பகிர்ந்து கொள்ளுங்க தோழி
ஆ சொல்லுங்க தோழி
ம் சமீ சமீபத்துல பாத்தீங்ன்னா தோழி என்னோட உறவினர் ஒருத்தருக்கு வந்து தடித்து போய்ச்சி தோழி ம் அப்ப வந்து பாத்தீங்கன்னி எனக்கு தெரிஞ்ச ஒரே வைத்தியோ வந்து பாத் ஏனா அந்த குப்பை மேனி எலைன் இருக்கு இல்ல தோழி கேள்விபட்ருக்கீங்ளா இந்த குப்பை மேனி எலய வந்து வேப்பிலை மஞ்சள் இதெல்லா வச்சி அரச்சி ஒடம்பு புல்லா வச்சி தேக்கு நீ கேக்குதா உங்ளுக்கு
சொல்லுங்க தோழி
வெச்சு அரச்சு தேச்சுட்ட தோழி அது அவங்களுக்கு வந்து கேட்டுச்சு நல்லாவே வந்து பாத்தீங்ன்னா இல்ல இயற்கை வைத்தியோ எவ்வளவோ ஆங்கில மெடிசன்க்கு போய் பாத்துட்டோ அது வந்து எதுவுமே கே கவே இல்ல இந்த இயற்கை க்வைத்தியோ செஞ்சோன அவஙங்களுக்கு சரியாய்ச்சு தோழி இத மாரி பாத்தீங்ன்னா சளி இருமல் ஆஸ்துமா இந்த மாரி ஒவ்வொன்னுத்துக்கோ ஒவ்வொரு இயற்கை எங்ளுக்கு தெரியோங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து எல்லாருக்கு வந்து காய்ச்சல் ஏற்படுதுல தோழி
என்னபட்ட
இந்த காய்ச்சலுக்கு வந்து தோழி பப் பாளி எலைய சாப்டுறகுள்ளயு அத கொதிக்க வச்சு குடிச்சா காய்ச்சல் வந்து குணமாகுதுன் சொல்றாங்க தோழி வந்து அது இல்லாம பாத்தீங்கன்னா நெலவேம்பு கசாயம்ன் சொல்லுவாங்க தோழி கேள்விப்பட்ருக்கீங்ளா
அ அ நா சொல்ற தோழி அதாவது என்னுடைய கணவர் வந்து பாத்தீங்கன்னா தோழி நீங்க சொன்ன மாறி பவளமல்லி எல்ல இருக்குல்ல தோழி
ஆமா ஆமா
அந்த பவனமல்லி எலையை என்ன பண்ணுவாங்க பறிச்சு நல்லா அலசிட்டு பறிச்சுட்டு வந்து அதுல மெளகு ஜீரகோ அ இஞ்சி அதோட துளசி ஓமவல்லி இல இது எல்லாத்தையு நல்லா நசிக்கிட்டு ஒ ஒரு ஒரு ஒன்ர டம்ளர்ல தண்ணி வச்சுட்டு ஒரு அர டம் ர அத வடி கட்டி காலைல வெறு வய்த்துல குடிச்சிருவாங்க தோழி இந்த ஜொரத்துக்கு அந்த ஜொரோ பாத்தீங்கன்னா இரண்டு நாட்கள்ல வந்து அ கொறஞ்சிடு அதாவது எந்த வித இங்லீஷ் மெடிசனு இல்லாம மாத்தரை மருந்து இல்லாம இந்த இலை மூலமாவே அந்த ரெண்டு நாளா வந்து அந்த தரத்து சரி பண்ணிடுவாங்க அதே மாறி தல வலிக்குதெல்லா அந்த என்ன பண்ணுவாங்க நொச்சி எல பட்டைய கக்காயன்னனு சொல்லுவாங்க
ம் ம்
த அந்த நொச்சி எலயு அப்டிதா அ நொச்சியெல ஒரு பக்க ஃபுல்லா பறிச்சிட்டு த தண்ணிர் தண்ணியில போட்டுட்டு என்னா பண்ணணு அத நல்லா கொதிக்க வெச்சற்ணு க்க வெச்சு அந்த நொச்சி எலய மட்டு உப்பு மெளகு தூளு எதுவுமே போடகூடாது வெறு நொச்சி எலய மட்டு ஆ வடிகட்டி வடிகட்டி குடிச்சோன்னா அந்த தலவலி இருக்ல தோழி மண்டபாரோ தலவலி அது வந்து சரியாகுன் தோழி அந்த கொதிச் ச எலய வந்து வெள்ள துணியில இருக்கப் புழிஞ்சு நெத்தில கட்டிட்டன்னா வெச்சிக்கிங்ளே
ஓ
அது என்ன பண்ணுனா தலவலிய கொறைக்கு இது வந்து உண்மையா என்னன்னா ம் ஆமா இது வந்துட்டு ரெண்டு தட ச போட்டு வெச்சிரு காங்க சரியாயிட்டு தோழி ஆனா அந்த ஜொரொ பாத்தீங்கன்னா ஜொரொ நல்லா கொறஞ்சிது எதுக்காக சொல்றேன்னா ம் ஆங்கில மெடிசன் வந்து ஒரு சில நேரோ வந்து ஒடனே கேக்கு ஒடனடியா கேக்கக்கூடிய மருந்து தா ஆங்கில மருந்து ஆனா நம் இயற்கை மருந்துகள் பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நாளு இல்லன்னா ஒரு அஞ்சு நாளு இல்லன்னா ஒரு வாரோ கூட இருக்கு ஆனா திரும்ப அந்த நோயெல்லா வராது பாத்துருக்கீங்ளா
ஆமா தோழி இப்ப நா எனக்கு நீங்க சொன்னது வந்து உண்மதா தோழி வந்து பாத்தீங்கன்னா இ ப்ப வந்து நானு அந்மார்தா பண்ணுவ ரொம்ப ஜொரமா இருந்துச்சுன்னா தோழி பஸ்ட் நீங்க சொல்ற பவளமல்லி இருக்குல தோழி அது மாரி இல்லாம நா என்ன பண்ணுவேன்னா பப்பாளி எங்க வீட்டுக்குள்ளயேவே தோட்டத்துல பாத்தீங்கன்னா பப்பாளி எல இருக்கு அத வந்து முத்துன எலையு கெடையாது ரொம்ப கொழுந்து எலையு இல்லாம ஒரு நடுத்தரமான ஒரு எலய பறிச்சி நல்லா தண்ணிய கொதிக்க வெச்சு அதுல இந்த எலையு போட்டு ரெண்டே ரெண்டு கிராம்பு மட்டு போடுவன் தோழி கிராம்பு இருக்குல்ல அத போட்டு கொதிக்க வெச்சி வடிகட்டிக்குவோ தோழி இத வந்து வெறுவைத்துல காலியிலியு மதியான ஒருத்தரவ நைட்டு படுக்கற்துக் முன்னாடி இரவு ஒரு தடவ இது மூணு வேல ரெண்டு நாள் குடிச்சோனாலே போது வந்து காய்ச்சல் வந்து எப்பேற்பட்ட காச்சலா இருந்தாலு சரியாய்டுங்க தோழி வந்டு பாத்தீங்கன்னா அப்படி இல்லை என்றால் வந்து பாத்தீங்கன்னா தோழி இந்த ம் நிலவேம்பு கசாயம் குடிப்ப தோழி வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சலு க்கு அருமருந்து தோழி வந்து பாத்தீங்கன்னா இது இல்லாம பாத்தீங்கன்னா ம் சளி இருமல் அதுக்கெல்லா இருக்குல்ல அதுக்கு வந்து தூதுவல ஆடாதொட நொச்சியெல ஆ துளசி வெற்றிலை இதெல்லா போட்டு தண்ணில கொதிக்க வெச்சி அதோடு நாட்டு சக்கரையோ அல்லது தேனோ கலந்து குடுத்து கொழந்தைகளுக்கு தொடந்து குடுத் வந்தானா தோழி அந்த நெஞ்சு சளிங்கிறது ஒண்ணு கரஞ்சி போயிடு தோழி வந்து பாத்தீங்கன் னா
நீங்க சொல்றது ரைட்டு தா தோழி ஆனா இன்னொன்னு அந்த ஆடாதெட எல்லா சொன்னீங்கள தோழி அந்த நிலவேம்புக்கு கசாயத்துக்கு பதிலா மலவேம்புனு ஒரு வேம்புருக்கு தெரியுமா வேப்பெலையியே ரெண்டு வேப்பெல இருக்கு நாட்டு வேப்பெல ஆ மல மலவேம்பு வேப்பெல அந்த மல மலவேம்பு வேப்பெலங்கறது வந்து சாதாரண வேப்பிலைய விட நூறு மடங்கு வந்து கசப்பு இருக்கு கெடைக்காது எங்கேயு அவ்ளோ சீக்கிரோ அபூர்வோ கெடைக்காது அந்த மாரி இரு க்க எடத்துல பாத்தீங்கன்னா அந்த மலவேம்பு உருவாயிருக் கற எடத்துல பாத்தீங்கன்னா மக்கள் வந்து என்னா பண்ணுவோ மஞ்ச தண்ணிய ஊத்தி அத வழி படுவாங்க நார்மலா வேப்ப நார்மலா வேப்பெலைய வந்து வழிபடுவாங்க தோழி ஆனா இந்த மலவேம்பு வந்து மருத்துவ குணோ உடையது
ம் ம்
வேப்பல வெறு வேப்பலைய சாப்படக்கூடாது மலவேம்பு வேப்பல தா சாப்படணு அது சாப் ட்டோனா அது அதாவது தோழி இந்த பச்செல மருந்துகள சாப்படும்போது நம்ம உடல்ல வந்து வேற எந்த அசைவ உணவுகளு சேக்க கூடாது
ஆமா தோழி இது நா வந்து கேள்விப்பட்டுருக்க ஏன்னு கேட்டீங்கனா அந்த அசைவ உணவுகள் வந்து உப்பு அதிகமாக சேப்பே உப்பு அதிகமா சேப்பாங்கலா அதனால இது தவிர்கனுன்னு சொல்லியிருப்பாங் அதே மாரி பாத்தீங்கன்னா உப்பு புளிப்பு காரம் இதெல்லா வந்து தவிர்த்திடணும்னு சொல்லுவாங்க எதுக்கு இத சொல்றாங்கன்னா இந்த மஞ்சை காமாலை இருக்வங்களுக்கு வந்து இதெல்லா வந்து ஆகவே ஆகாதுன்னு சொல்லுவாங்க தோழி வந்து பாத்தீங்கன்னா மஞ்ச காமாலை வந்து இருக்கவங்க பாத்தீங்கன்னா கீழாநெல்லி தா அதிகமா பயன்படுத்துவாங்க
மருந்து வேலே தோழி ம் கீழாநெல்லி கேள்விபட்டுருக்கே தோழி கீழாநெல்லி பவுட்ரவே நம்ம எல்லாருமே சாப்பல்லா இப்ப இல்ல நீ வந்து காலை உணவ பத்தி பேசுணோ இந்த ஆரோக்கியமான உணவ பத்தி எல்லா பேசுணோல்ல ஆனா முக்கியமானது தோழி வாரோ வந்து ஒரு முறை என்ன பண்ணணு கீழாநெல்லி பவுடரு ஒரு நாள் காலையில வெறு வயித்துல குடிக்கனு
ம்
அதே மாரி சிறிய நங்க பெரிய நங்கனு உள்ளதுலே மிக மிக கசப்பு உடையது வந்து இந்த சிறிய நங்க பெரிய நங்க தா இது எதுக் அது என்னா பண்ணு பாம்பு கிட்டயே போவாது
அப்படியா தோழி
ஆமா பாம்பு கிட்டவே
இந்த தொண்ணூத்தி வெற்றுலன்னு சொல்லுவாங்கள அதோட அந்த செடிக் பக்கத்துல தா அந்த பாம்பு வகைகள் போகாதுன்னு சொல்லி நா வந்து கேள்விப்பட்ருக்கோ அது
இல்ல இது ரொம்ப கசப்பு வகையின்றது அது யாராலயுமே இந்த கசப் கசப்பு தாங்க முடியாது அதனால ஊர்வன வந்து எதுவுமே வந்து பக்கத்துலயே போவாது தோழி இந்த சிறியனங்க என்னா பண்ணலா நம்ம கொஞ்சமா பறிச்சிட்டு ம் ஒரு நிழல்ல உளுத்தி காய வச்சி அத சிறிய உருண்டையா புடிச்சு காய வெச்சி நம்ம டப்பால போட்ருணு மாசத்துக்கு ஒரு முறை சாப்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி தி அதிகமாகு ஆனா சாப்படவே முடியாது சாப்டுட்டோம்னா பெரிய அபூர்வோ தா
அப்புடியா தோழி செரிங்க தோழி செரிங்க தோழி ஆ செரிங்க தோழி இது இல்லாம இன்னொன்னு என்னான்னு பாத்தீங்கன்னா இந்த கண்டங்கத்திரின்னு சொல்லுவாங்க நீங்க பாத்திருக்கீங் நம்ம சாலை ஓரங்கள்லா அதிகமா கடைக் க்கு கண்டிப்பா கத்திரி வகையிலே இது ஒரு வகை வந்து கண்டங்கத்திரி இந்த கண்டங்கத்ரிய வந்து வயிற்று புண்ண ஆத்தக்கூடிய சொல்றாங்க வந்து நம்ம எங் எங்யோ போய் எவ்ளோ எவ்ளோவோ சொலவு பண்றோ கடைசில பாத்தீங்கன்னா நம்ம சாலைய ஒரங்கள் நம்ம வீட்டு வயல் வரப்பு வரும் பாத்தீங்கனா இந்த கத்திரி கண்டங்கத்திரி கடைக்கு இது வந்து சா சாப்புறதுனால பாத்தீங்கன்னா நம்ம வயித்து புண்ணு வயிறு சம்பந்தப்பட்ட எந்த நோயா இருந்தாலு வந்து சரியாயிடுமா தோழி வந்து இந்த வயிற்றுப்புண்ணுன் சொல்றோன்னே
அதனால தா தோழி வந்து அ வயிறு புண்ணுக்கு சரியாகுன்னு நா கேள்விப்பட்ருக்கே அதனால என்ன பண்ணுவாங்க இந்த மனத்த தக்காளி அப்போ கீரைய என்ன பண்ணுவாங்க அரைச்சி மோர்ல களந்து குடிப்பாங்க இல்லன்னா என்ன பண்ணுவாங்க தண்ணி சாறு வச்சு குடி ப்பாங்க ஆ அதுவு இல்லனா அகத்திக்கீர வந்து பறிச்சு தண்ணில கலந்து அத அரச்சு வடிகட்டி வெறுசா குடிப்பாங்க இல்லனா அதையு தண்ணி சாறு வச்சு குடிப்பாங்க நீங்க வந்து என்ன தோழி கண்டங்கத்திரி சொல்றீங்க நா புதுசா கேள்வி பட்ற இப்பதா
ஆமா தோழி எல்லாரு வந்து எல்லாரு தெரிஞ்ச ஒண்ணேதா சொல்றாங்க தெரியாத சில விஷயங்கள் வந்து இருக்கு இந்த கண்டங்கத்தரி வந்து உடம்க்கு அவ்வளோ நல்லது தோழி அதாவது நம்ம வந்து ஒரு பொருள் கடையில வச்சு விக்கறததா நம்ம பெருசா உயர்வா எண்ணுவோ வந்து நம்ம வீட்ல இரு க்கக்கூடியத வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டோ அந்த மாரி நம்மளுக்கு ஈசியா கெடைக்கக்கூடிய ஒரு நல்ல மருத்துவ குணம் மிக்கது வந்து கண்டங்கத்திரி வந்து ஆனா நம்ம வந்து அத பெருசா எடுத்துக்க மாட்டோ அதனால உண்மையிலயே வந்து எல்லாரு வந்து மணத்ததக்காளி மட்டுமே பயன்னு சொல்றாங்க வயிற்று புண்ணுக்கு ஆனா மணத்தக்காளிய தாண்டி வந்து இந்த கண்டங்கத்திரி வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இது வந்து
இது எப்டி தோழி சாப்புடுவீங்க கூட் டு இதா பறிச்சு போட்டு கூட்டு வைக்கலாமா இல்ல அடிச்சு குடிக்கணுமா
தோழி நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களோட வாய் டேஸ்ட் உணர்வுக்கேத்தாமாரி தோழி இப்ப வந்து நீங்க சொன்ன மாரி வந்து இத வந்து கூட்டாவு செஞ்சு சாப்புட்லா நல்லாருக்கு அப்டி இல்லன்னா நெய்யில வதக்கிட்டு இந்த கீரைய செய்றோல்ல தோழி அந்த கீரையோட இதையு வச்சு மென்னு சாப்ட்றலா தோழி இது ரெண்டுமே வேணானா சூப்பா வச்சு கூட குடிக்கலா தோழி இது உடம்புக்கு அவ்வளவு நல்லது ஆ சேரிங்க சேரிங்க தோழி இது இல்லாம இன்னொரு பொருள் என்னன்னு பாத்தீங்கனா ம் நம்ம வீட்டு ஓரங்கள்லயே கெடைக்கக் கூடிய முடக்கத்தான்கீரய பத்தி சொல்லுங்க தோழி முடக்கத்தான் வந்து மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது தோழி அது வந்து நீங்க கேள்விப்பட்ருக்கீங்ளா நீங்க சாப்ட்ருக்கீங்களா அத வந்து
ஆமா தோழி நானு கேள்விப்பட்டுருக்கே மூட்டு எலும்பு இதுக்கெல்லா நல்லது தோழி இதே மாரியே நம்ம அடுத்த பதிவுல பேசலா தோழி
ஆ சரிங்க தோழி ரொம்ப நன்றி தோழி